ஆ கேக்குதுங்கப்பா நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேம்ப்பா சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட என்னப் படிக்கிறிங்ளா ஒர்க் பண்றிங்ளா
நா வந்து ஹவுஸ் ஒய்ஃப்மா
ஆ சரிக்கா
ஆ நல்லாருக்கேம்பா ஏம் பசங்கதா வேல தேடிட்ருக்காங்க
பசங்க அப்ப பசங்களுக்கு ஏப்ப தர்றத்தான ஏதாச்சு வருல பசங்களுக்கு ஏப்ப தர்றத்தான
அவங்களும் இப்ப அ எம் பையனும் பண்ணிட்டுதா இந்தா
அ அ அவஞ் ஜாலியா மாத்தி மாத்தி பேஸ்வீங்க போல அவங்கிட்ட பேசதான ஏ இங்க போ பேசிட்ருக்கீங்க
இல்லப்பா அவருக்கு முடிஞ்சிறிச்சி முடிஞ்சிறிச்சி ம் யாரா இந்தா என்ன இந்த ஆப்ல எல்லா மே நல்ல அ என்ன சொல்றது எல்லாருமே ஒரே குடும்ப ஒரே குடும்பம் மாரிதா இருக்வே எல்லாருமே
ம் நல்ல என்டர்டயன்மன்ட் பண்றாங்க
என்டர்டைன்மெண்டுனா இல்ல எல்லார்
இல்ல இல்லக்கா இது நம்ப அதா நம்ப பேசுறோம் இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க நறைய புரிஞ்சிக்க முடியுது அவங்க கிட்டெல்லா
ஆமா ஆமா ஆமா புதுசாவு இருக்கு புதுசான ஒண்ணும் இல்ல இதுக்கு இதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன் ஆ இது இல்ல அ இன்னொன்னு அது பண்ணிருக்கேன் ம் சோ அதுவும் அது ஆ ரொம்ப நான் அருமையா இருக்கு ஆனா இது இத வந்து என்ன சொல்றது இப்ப வந்து நீங்க நானும் தெரியும் அது வந்து யார் யாருன்னே தெரியாது
நம்பரே வராது வாட்ஸ்அப்லயும் இது
ஆ எதுவும் கனெக்ட் பண்ண முடியாது அந்த ஆப்ல இருந்து டைரக்டா கால் பண்லா ஆ டாபிக் வரும் அத வந்து நம்ம பேசணும் அவங்க குடுக்குற டாபிக் நாமளா எந்த டாபிக்கும் செலக் பண்ண மாட்டோ ஆனா அது வந்து பேசும்போதே ஒரு ஒருத்தருக்கு ஆ புடிக்கும்னா நம்ம பேசுற விதம் எல்லாருக்குமே புடிக்கும் இல்லையா ஐயோ மறுபடியும் உங்கல வந்து நா கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாரி ஏங்கிருக்கவங்களும் இருக்காங்க அங்க
கூடாது இது வந்து இதுக்கு இது பண்ணுங்க ஆ அப்பனா ஒன்ன நினச்சி போய் போயிருப்பாங்களோ போயிச்சே போயிச்சே அந்த மாரி இருக்கு
ஆ நறைய பேர் வந்து அக்கா எப்படிக்கா அவங்களோட பேசும்போது நல்லா இருந்தது நம்ம மறுபடியும் மீட் பண்ணவும் முடியமாட்டேன்னுது இதோட முடியுது அப்படின்ற மாரி நறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க நமக்கு
கோடு ஓடு கோடு வேர்ட் போட சொல்ணு ஏதாச்சி
ஒரு ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு போன் நம்பர் ஒரு லெட்ரு அந்த மாரி சொல்லி பத்து லெட்ரு முடிச்சு விட்ரோணு
ம் ம் இல்ல இல்ல அதெல்லா கூட அது பேச கூடாது அப்படின்றதுதானே கண்டிஷனே இருக்கு அங்க எல்லா அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு் ஆ மேல் முடிச்சுட்டானா இன்னு யாரும் சாப்பு அ சாப்படணு
எட்டு ஆகுது எட்டு எட்டு
ஆமா ஆமாப்பா இல்ல எங்க தங்கச்சி வந்து யுஎஸ் ல இருந்து வந்திருக்காங்க நாங்க வெளியூர் தான் வந்திருக்கோ ஊர விட்டு பெங்ளூர் வந்திருக்கோ ஏன் ஏ சமைச்ச ஆமா பெங்ளூர் வந்திருக்கோ ரொம்ப சில்லன்னு இருக்கு
இங்க இங்க நேட்டிவ்வு
நா வந்து ஆந்த்ரா
ஆந்திரா ம் எங்க சித்தி வீடு அங்கதான் இருக்கு ஆந்திரா ஆந்தராவே நல்லா இருக்கும்க்கா தமிழ்நாட கம்பர் பண்ணும் சொல்ல மலை சைடுல இருக்கீங்களா இல்ல ஏதாச்சி
இல்லப்பா நாங்க மலை சைடு எல்லா எதுவும் கிடையாது நாங்க இருக்கிற இடமே வந்து கொஞ்ச சில்லு தான் இருக்கு மத்த கொஞ்ச சித்தூரு திருப்பதி இதெல்லா வந்து தமிழ்நாடு மாரியே இருக்கு ஆனா நாங்க இருக்கிற ஏரியா வந்து சில்லு நல்லதா இருக்கு
இது பிச்சாடூர் தெரியுமா
பிச்சாட்டூரு பேர் கேள்விப்பட்ருக்க எனக்கு தெரியாது
அ அங்கதான் இருக்கு மல சைடுலயே
ஆஹ்ஹ மலை சைடு இருந்தா அதிகமா வெப்பம் அதிகமா இருக்கும்ப்பா
இல்ல நல்லா இருக்குங்கா
அ அதோட ரிஃப்ளெக்ட் வந்து ஆகு ஆ மல சைட் எதாது நா அது மல கிட்ட அந்த மாரி இல்ன்னா அதிகமா இருக்கு
ரொம்ப மலகிட்டியலா இல்ல டிஸ்டன்ஸ் இருக்கு ஒரு எட்டு கிலோமிட்ரு அனா நம்போ மலனா கிட்டிரரா போல் தா தெரியும் பெர்சார்க்கதால
ஆ ஆ நாங்க இர்க்கற்து எதுவு கடையாது ஆ ஹா எங்களுக்கு வந்து சில்லுன் தா இருக்கு
ம் அதான் நீங்க டொன் போல உள்ள இருப்பீங்க போல
பேங்ளூ வந்து ரெண்ர மண் நேரோ எங்களுக்கு
ம் ம்
ம் டவுன் தா நாங்க இருக்கற்து நீட்டிவ்க்கு வந் துருவோ ம் இப்ப நேத்து காலில தா வந்தாங்க எங்க தங்கச்சி அவுங்க ஆ ஒரு ரெண்டு நாள் அவுங்களோட இருந்துட்டு எல்லாரு களம்பி வரோ
ஆ யூஸ்லந்து நல்லா வாங்கினு வந்தருப்பாங்க ஏதா
ஆ ஆ
எல்லா சாப்ட்டு கிப்ட்டு வாங்க ம் ப்ரியாணியா ஸ்பெஷல்
இரு வர இரு ஆ காலை நாளக்கிதா நாளக்கு தாம்ப்பா செய்யணு நாளக்கு செய்யணு ஏ எங்க அம்மா அப்பால்லா வந் இன்னிக்கு சாப்ட மாட்டாங்க
ஆ ஆ
எல்லாரு வந்துருக்கோ எங்க பாட்டி எங்க அம்மா எங்க அப்பா ஏ வீட்டுக்காரரு பசங் ஆ அவங்க எதோ சாப்ட மாட்டாங்க நனிக்றே அ அவுங்க வாரத்ல புதங்கெழம மட்டுந்தா சாப்டுவாங்க அதுனால நாளக்குதா எல்லாமே பண்ணி குக்கணு அவுங்களுக்கு ஏன் தங்கச்சி அவுங்க சாப்டுவாங்க அனா இன்னிக்கி வேண்டா அப்டின்ட்டாங்க எல்லாரு ஒரேடியா நாளக்கே சாப்ட்டுக்லா அப்டின்ட்டு நா வந்து அ நா வந்து அஸ் செய்வோ அச்சி நா வந்து சைவோ அவுங்கெல்லா அசைவோ
நீங்க சைவம்மா அப்ப உங்களை விட்டு சாப்ட அவுங்கெளுக் எப்டி மனஸ் வரு
நா செஞ்சி குடுத்துர்வ எ நா சாப்ட மாட்ட நானா செஞ்சு குடுக்குணு அவுங்களுக்கு முட்டும் அசைவந்தான்ப்பா சொல்ணுன்னா
இல்லக்கா நா ஒரு கேட்ரி ஃபங்க்ஷன் போனே பிரியாணி கேட்ரிங்கி அவுரு ஒரு ஐரு வந் தாரு அவுர் பிரிஞ்சி வெச்சிட்டு முட்டய மட்டு வெய் ன்றாரு
அ ஹா ஹா அது வந்து என்னன்னா முட்ட அசைவொன் நா சொல்லா நா ஏன்னா முட்ட சாப்ட்டா நா அண் நா முட்ட சாப்டுவ ஆனா வெறு ஆம்லெட்டு இதுதா வேக வெச்சது இதலா சாப்ட மாட்ட ஆனாய் முட் முட்ட சாப்ட்டன் அன்னிக்கி வெளக்கல்லா ஏத்த மாட்ட அப்போ அது அசைவொந்தான
ஆமா
ஆ அதா
நீங்க முட்ட சாப்புரிங்க அதே மாரி சிக்கன் எல்லாமே சாப்ட்டு வெலக் ஏத்தாதீங்க
இல்ல நா வந்து எனக்கு புடிக்காது அது சிக்கெனு மட்டனு பிஷ்ஷ ஏ பெரிய பையன் சாப்டுவா ஏ சின்ன பையன் சாப்ட மாட்டான்
ம் ஒங்க ஹஸ்மண்ட்லா
அவங்கல்லா நீங்க தெனோ போட்டாலு சப்டுவாங்க அந்த மாரி
அம்மாலா இந்த செவ்வாய்கிழம வேலக்கிழம சாப்ட மாட்டாங்க இவரு செய்யினுவாங்க நான்வெஜ் இல்லம இருக்க முடி
ஆ எனக்கு ஏ மச்சனம் பொண்ணு ஒருத்தி இருக்கா யாரு தான் கண்டுபிடிச்சாங்க இந்த புரட்டாசி மாச ஆடி மாச
ம் எனக்கேக்கா வீக்காயிடுக்கா இந்த புரட்டாசி மாச கார்த்திக மாசம்ல இந்த மாலல்லா போட்டாச்சுன்னா நான் போட மாட்டே வீட்ல யாராச்சும் போட் ருவாங்க அவ்ளதா நான் வெஜ் எடுக்க மாட்டாங்க
ஆமா ஆமா ஆமா அதான் அது என்ன நறய பேரு கேட்ருக்காங்க என்ன நறய பேர் கேட்டு நீங்க எப்படி சாப்டாம இருக்கீங்க சாப்புடுன்ணு உங்களுக்கு எப்படி தோண மாட்டேன்து அப்டிண்டு ம்
இப்ப வெஜிடேபிள் அசைவொன்னு சொல்லி கேரட்டு பீன்சு தான் போது மாதிரியா இருக்கு இந்த நிலா ஜவ் போல சாப் போனும் நம்மளுக்கல்லா சாப்பாடுனாலே
ஆ ஆ அத நோ எனக்கது ஆ ஆ ஆ
உங்களுக்கு பாதி கேட்டுச்சு எவ்ளோ வசும்மா இருக்கிறீங்க இதுவரை நான்வெஜ் சாப்டது இல்லையா
இல்லப்பா நான் சாப்ட்டது நான் வந்து எப்போ ஒன்னாவது அப்டி படிக்கும்போது நா எனக்கு ஞாத்திகிழம வந்தா வீட்ல சாப்பாடு போட மாட்டாங்க எங்க அப்பா நா எங்களுக்கு ரொம்ப பயம் எங்க அப்பா அன்னைக்கு ஞத்திக்காம செய்யும்போது அவர் பக்கதுல உட்காந்தா தான் நீ சாப்டுவேன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டாலுமே சாப்பாடு போட மாட்டாங்க எங்க அப்பா கிட்ட எங்க அப்பா த தட்லபோட்னு மெத்துனு இருக்கிற மட்டன் பீசஸ்ல்லாம் போடுவாங்க ஆ நான் அழுதுட்டே சாப்டுவே என் கண்ல இருக்கிற தண்ணி அந்த தட்ல பாதி இருக்கும் கொஞ்ச நாள் பாத்தாரு எங்க அப்பாச்சா ஒன்னு உனக்கு சாப்பிட சொல்லியே நா வெறு செத்துருவ போல நீஎங்கேயாவது போய் சாப்ட்டா சாப்டு சாப்லன போ அப்படின்ட்டாரு அத்தோட விட்டதுதான் ஆ அதுக்கப்புறமா நான் சாப்ட்டதே ஆமா நா தொட கூட தொடமாட்டே எங்க மாமியார் எல்லாமே சுத் சுத்தம் பண்ணி கொடுத்துடாங்கன்னா நான் அப்படியே ஸ்பூன்லயே கரண்டிலயோ செஞ்சு
ம் ம் அவ செய்யறதல்ல யூடியூப் பாத்து கத்துங்ன்னிங்க
ஆ ஆமா ஆமா இல்ல வீட்ல செய்வாங்க நானும் ஆ எப்படியோ நான் செஞ்சா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அதனால அவங்களுக்கு வேண வேணுன்றது செஞ்சு குடுத்துருவ
ம் ம் இல்ல இது நறைய பேர் பால் இந்த தயிர் அந்த மாரியதா செட் ஆவாதுன்னு சொல்லுவாங்க சரி நான்வெஜ் எல்லா எப்பயு மீன் புடிக்காது இத இந்த எந்த நான்வெஜ் புடிக்கு அப்படின்னா நான்வெஜ்ஜே புடிக்கலன்னா
இல்லப்பா நான் சாப்டவே மாட்டே நானு
ஆ நான் சரி உங்க ஃபேமிலி சைடுல இந்த நான் வெஜ் ல்லா எடுக்க மாட்டீங்க அப்டின் நினைச்சா நீங்க தா சாப்டாம இருக்கீங்க
ம் ம் இல்ல இல்ல நா வந்து ஆம்லெட் சாப்டுவே எங்க வீட்டுக்காருக்கு என்ன என்னதா மட்டனு சிக்கனு என்ன வக வகயா செஞ்சு வெச்சாலு நா வந்து அன்னைக் ஞாயி த்திக்கிழம அன்னைக்கு வெறு ரஸோ சாதோ ஒரு ஆம்லெட் போட்டுப்பே அந்த ஆம்லெட் மேலியே கண்ணு இருக்கு நீ அந்த ஆம்லெட் நல்லா செய்றே அதுவு எனக்கு தா வேணு அப்டினுுவாங்க
நீங்க சாப்புடுறது ஆம்லெட் மட்டுதா ஒரு பத்துஇருவது போட்டுக்வெனாவா
அப்டியெல்லா எதுவு கெடையாதுப்பா வெறுத்துருவொல்ல அதுக்கப்றமா ஆம்லேட் ஒரே ஒரு ஆம்லேட் போது அதுவு எதாவுது வெரதோ அப்டினு ஸ்டாட் பண்ணனா ஒரு நாப்பது வாரொ இருந்துதுனா அந்த நாப்பது வாரம்மே
ம் நாப்பது வாரொன்னா எவ்ளோ நாளுக்கா மூணு மாஸோ கணக்கு ஒன் ஓ ஒன்னு வர்ஷமா அப்டினக்கா வெரத இரு
ஆமா ஆ அது ச வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம ஒரு ஒரு வெர த இருக்கு அது செய்யறோனா அன்னிக்கு வந் அ
தல
ம் இல்லமா எனக்கு அது கொஞ்சோ ஓகே தா ம்
ம் சில பேருக்கு இது போது அப்டின்ற மாரி ஆயிடுல்ல
ஆ இல்ல இல்ல அந்த மாரி நா வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம மட்டுந்தா அது செய்யணு அதனால அது முடிற வ ரயு நாப்பத்தி ஒரு வாரொ முடியிற வரயிலுமே நம்ம வந்து சாப்ட கூடாது அதனால நா அந்த செய்யும் போது சாப்ட மாட்ட ஒரு வாட்டி தா பண்ணியிருக்கே நானு ஆ இன்னு பண்ணணு தோ இப்ப இவுங்க தங்கச்சிலா வந்திருக்காங்க ட்ராவல் பண்ணணு அ அந்த மாரி ட்லலா நம்ம வந்து அவங்களுக்காக அட்ஜஸ் பண்ணனு இல்லயா அதனால இவுங்க எல்லா வந்து இன்னோ இவங்க ஒரு இருவது நாள் இருப்பாங்க அதுக்கப்மா மறுபடியு யூ எஸ் கெளம்பிருவாங்
இருவது நாள் இருப்பாங்கன்ற நீங்களு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்கறது தான அங்க
இ இங்கதா இருக்கே நாங்க வந்து நா இப்போதக்கி நாலு நாள் ஆச்சி அ இன்னு ஊருக்கு போய்ட்டு அவுங்க அவுங்க மாமியார் ஊருக்கு போவாங்க ஆ அதனால நம் ம ஊருக்கு போய்ட்டு அவங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரே ஊர் தா அம்மா வீடு எனக்கு மாமியார் வீடு அவங்க அங்க வந்தா அப்ப வேனா போலா அப்டின்ட்டு கொஞ்சோ திருப் ப்பதி எல்லா போ வேண்டியிருக்கு திருவிழாக்கு மலெக்கி ஆ இந்த ஞாய் த்திகெழம வேற பௌர்ணமி வருது அ கிரிவல வேல போனு
செரி டைம் ஓகேவா ரொம்ப போல போல இருக்கு
இல்ல பரவால்ல பா அது தானா கட்டாயிடு நீங்க
இல்ல எங்களுக்கு என்ன சொன்னாங்கனா அந்த டைமிங் லெவல் குள்ள கட் பண்ணினு அப்டினாங்க
ஆ இல்ல இல்ல அப்புடியெதுவு கெடையாதுப்பா
எவ்ளோ நேரோ போவு தானா போட்டானா நா இதுவரையு விட்டதில்ல பன்னெண்டாச்சு ம் செரி ஓகே ஏ ரெண்டு பசல்லிட்டுமா ஒருத்தர மாட்டிட்டு கூட்னு போயிருக்கீங்க
இல்லப்பா எம் பச பெரியவ எம் பி ஏ முடிச்ட்டு வேல தேடிட்ருக்கா சின்னவ எம் சி ஏ இங்கயே படி பெங்களூர்லயே படிச்சிட்ருக்கா மொதல் வருஷ
ம் அங்க ரிலேஷன் வீட்லயேவா இல்ல ஆஸ்டலா
ஹாஸ்டல்லதா பி ஜி ல இங்கருந்து மூணு மண் நேரொ ட்ராவல் பண்ணனு அதனால முந்தா நாள் வந்தா இப்ப மறுபடியு வியாழக்கெழ்ம வருவா
ஓ எம் பி ஏ வேல கெடச்சிருச்சா
இல்லப்பா தேடிட்டு தா இருக்கா ம்
எவ்ள நாளா தேடிட்ருப்பாரு
இப்போ ஒரு அ ஒன் இயர் ஆகுது முடிச்சிட்டு
ம்